ஹலோ கேக்குதாப்பா
ஆ கேக்குது நீங்க எப்டி இருக்கீங்க நல்ல
நா நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க பசங்கல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க என்னப்ப இந்த லீவுக்கு வெளில போயிட்டு வந்தீங்களா எங்கயாவது
ஆ போயிட்டு வந்தோ உம் மும்பை வந்தோ மும்பைில அலிபா போயிட்டு வந்தோ
சூப்பர்ப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன் நெனைக்கிறே
ஆ ஆமா ரொம்ப நல்லா இருந்தது அந்த மும்பை சொல்ல போனா அதுதா பெஸ் ட் அலீபா தா நல்லா இருக்கு மத்த ஏரியால்லா கொஞ்சோ சுமாராதா இருக்கு அலீபா நல்லா இருக்கு அது என்ன சொல்றோ மினி கோவான்னு சொல்லுவோல்ல ஆமாம்மா ரொம்ப நல்லா இருந்தது அங்க தங்கிருந்து ரெசார்ட் தங்கிருந்தோ நல்லா என்ஜாய் பண்ணோ ஒருஃபைவ் டேஸ் என்ஜாய் பண்ணோ
சூப்பர் பா சூப்பர் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க சரிப்பா அனா இப்ப வந்து நம்ம இந்த வெலப்ப இந்த கோல்டு பத்தி வெல ஏறிக்கினே போதே நீங்க ஏதாவது கோல்டு ஸ்கீம் ஏதாவது போட்டிருக்கீங்களா இல்ல வந்து உங்களுக்கு ஓகேவா இந்த வெல ஏ த்தனா கூட வாங்கலா
வ அப்படிலா இல்ல இப்போ நா என்ன சொல்றேன்னா நா முன்னாடி அந்த மாரி கோல்டு ஸ்கீ ஸ்கீம்லா போட்ருந்தே அப்போ கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருந்தே இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது வேற ஒரு கமிட் மண்ட் ஆயிடுச்சு எனக்கு இந்த லேண்டு வீடு அந்த மாரி வாங்கறதுல அதனால நா கோஃல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வெச்சிட்டே ஏன்னா நகையு முக்கியந்தா நமக்கு அத விட வீடு முக்கியல்ல
கரெக்ட்டுதா பா நீங்க சொல்றது பாத்தா நகையு முக்கியோ வீடு முக்கியோ தா நா இல்லன்னு சொல்ல ஆனா நக ஏறு ச்சுன்னா டைரக்ட் என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அது அதிகமா இருக்கு எப்டின்னு சொல்றதா இருந்துச்சுனா நம்ளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா போனோமா நகய வெச் சும்மா காசு வந்துடு ஆனா லேண்டுன்னு வச்சுன்னு இருந்தாலு அதுக்குன்னு வந்து நாள்லா எடுத்துக்கிட்டு இது பண்றதுல அதெல்லா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல் ஃபுல் சேவிங்ஸு லேடிஸ்க்கு உண்டான சேவிங்ஸே பாத்தீங்கன்னா அங்க இது தானப்பா கோல்டு தானப்பா சேவ்
கண்டிப் கண்டிப்பா ஆனா வந்து இவ்ளோ ரேட்ல போவும்போது நா எ ஹஸ்பண்ட சொல்லுவ இன்னோர் பொண்ணு இருக்காப்பா அவளுக்கு எதாடு சேக்கணு நா சொன்ன இது வரைக்கு சேத்து வச்சிருக்கிறது போது நம்ம நம்மளா நம்மளு நமக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்னா நமக்கு கீழ உள்ளவங்கள நெனச்சு பார அப்டின்னு எல் சொல்வா நா சொன்ன ஆ நம்ம கீழ உள்ளவங்க நனைக்கமே இல்ல அதுக்காக நம்ம அவுங்களால வாங்க முடியல அது க்காக நம்மளு வாங்க வாங்காமத இருக்கணுன் மட்டு நனைக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இவ்ளவாட்டு வாங்கணுன் நனைங்க அப்ப எ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அ நம்பளால அவுங்க நல்லா படிக்க வைக்கணு நல்லா படிக்க வச்சு எவ்ளோ அதுக்காக நம்மள வருத்தி பண்ண கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமாப்பா நீங்க அவுங்க அவர் சொல்றது கரெக்ட்டு தானப்பா நம்ப வந்து நம்ப குடுக்கறது என்னன்னா ஸ்டடிஸ் மத்தர தா ஸ்டடி வந்து அவுங்களுக்கு ரொம்ப முக் முக்கிய வாழ்க்கையில அதனால வந்து எவ்ளோ முடியுமோ அவ்ளோ படிப்பு குடுத்தணு ஆனா இந்த நக ஆனா என்ன பண்றது கல்யாண பண்ணி குடுக்கு போதா நகையோட வேல்யுவே தெரியுது ஏன்னா அந்த டைம் வரவுங்க வறவுங்க ஆப்போசிட்ல இருக்கவுங்க கேக்குறாங்ளோ இல்லையோ நம்பளுக்கு வந்து அந்த அவ படிச்ச படிப்புக்கு அவ போற ஜாபுக்கு அதுக்கு தகுதந்படி நம்ம இருந்துட்டு அவளுக்கு போட்டு கட்டி குடுத்தா அனுப்புணும்லப்பா அதுக்குனே பாத்துபாத்து நம்ப எல்லா சேத்து வைக்கிற மாதிரிஇருக்கு ஆனா இந்த கோல்டு வெளனா கொஞ்ச ஓரளவு வந்து கம்மியாச்சுன்னா கொஞ்ச நல்லா இருக்குன்னு பாத்தா எதுவுமே அது கம்மி‌ஆற மாதிரியே தெரியல
இன்மேல்லா கம்மியாகாது இன்மேல்லா அதோட மடங்க வந்து இப்ப ஒன் லாக் சம்திங் இருக்குல்ல இன்னு டூ லாக் சம்திங் வந்து வந்துரு அப் அப்டின்னு சொன்னாங்க
ஆமாப்பா ஆமா டூ லாக்ஸ் வந்து வந்த வரு தா சொல்லியிருக்காங்க இப்டியே இருந்துச்சுன்னா என்னப்பா போட்டு இது பண்றது நம்பலு கொஞ்சோ நார்மலா ஜென்ரலுக்குன் பாத்தா போட்டு கட்டி குடுக்கணுல அட்லீஸ்ட்டு வந்து நூறு பவுனு போடுற எடத்துல ஒரு அம்பது பவுனாவது போட்ணுன் ற மாரி தான இது பண்றோ அது மாரி இருக்கணுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நா என்ன சொல்றன்னா ஆ நம்மள கட்டாயப்படுத்தி நம்ம நம்ம வருத்தி பண்ண கூடாதுல சிஸ்டர்
கரெக்ட்டு தாப்பா நம்ப வருத் தி எதுவுமே நம்ம பண்ணிக்க போ போறதுல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவு இப்ப வந்து போட்றத பத்தி நம்ம பேச வேண்டா இவுங்க வந்து படிப்புன்றது ஒரு முக்கியோ அப்ப வந்து படிப்புக்கு தேவனா கூட நகையதா எடுத்துட்டு போய் வச்சு நம்ம அவுங்களுக்கு ஃபீஸ் எல்லா கட்றோ அது ஒரு பக் கோ போதுன் அ நீட்டினு இருந்தா கூடு அது ஒரு நல்ல ஸ்கீமு நல்ல வந்து மணி வந்து எப்டி எப்டி தேவ அ அந்த கோல்டன்றது வந்து நம்பளுக்கு எவ்ளோ முக்கியோ அது வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ்ஸு எப்டி சேவிங்ஸ் பண்ண முடியு அன்றது அன்றது வந்து அவுங்க வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு சொல்றாங்களப்பா அது எப்டி அப்ப வந்து சின்ன வயசு வீட்ல இருந்து அம்மா வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இது இருந்து பத்தாயிர ரூபா‌யிருக்கும் போ போன ஒடனே ஒடனே வாங்கிட்டு ஒடனே வந்து இது பண்ணுவாங்க இப்ப அனா பாத்து த்தீங்கனா எல்லாரும் வந்து இத மாதிரி இருக்கறதால ஸ்கீம்ஸ் அட்ட போடுறாங்க மந்தி டூ தௌசண்ட் கட்டுங்க மந்தலி தௌசண்ட் ரூ பீஸ் கட்டுங்க உங்களால முடிஞ்சது நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல அது இதுன்னு எத ஏதோ சொல் சொல்றாங்க அதுவும் ஒரு பக்கம் பெனிஃபிட்டா தான் போயினு இருக்கு இருந்தாலும் வந்து நம்ப அவுங்களுக்கு வந்து அவுங்களுக்கு குடுக்குற ஆனா அதுலயும் வந்து அவுங்க வந்து நல்ல என்ன சொல்றது ஆ பர்சன்டேஜ் கணக்கா பாக்குறாங்க ஒண்ணு வந்து ஹையா இருக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு புடிச்ச டிசைன்ஸா பாத்தா அதுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் அது இதுன்னு சொல்றாங்க கட்டிங் சார்ஜ் இருக்கு அந்த சார்ஜ் இருக்கு அப்டின்ட்டு எக்ஸ்ட்ராவ தான் கேக்குறாங்க தவுர ஒரு நாளும் வந்து அவுங்க வந்து அவுங்க சொல்ற நம்மங கட்ன அமௌண்ட்டுக்கு அவுங்க சொல்ற நக பாத்தீங்ன்னா கொஞ்சோம் மாடல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு கேட்டா வந்து இது நீங்க கட்டினதுக்கு இதுதான் வருத்துன்ன ங்குறாங்க இப்புடியும் போதுப்பா இப்புடியும் போகுது சிஸ்டர்ஸ் இன்னா பண்றது எங்க போனாலும் அதுலயும் ஒரு ஃபிராடு தனம் காக்கு இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி என்ன சொல்லறனா அந்த ஆண்டிக் ஜுவல்லர்ஸ்லாம் அதுக்குல்லாம் ரொம்ப மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகோம்
ஆமா நா ஒரு பொருள எடுத்த சீட்டு போட்டு எடுத்தேன் அவுங்க சொல்லிட்டாங்க நீங்க வந்து இந்தப் பொருள் எடுக்கக் கூடாது சீட்டு போட்டு எடுக்கறதுனால இந்த பொருள் எடுக்க கூடாது ஆண்டிக் ஜுவல்லஸ் அதுக்குள்ள சார்ஜஸ் எயிட்டீன் பெர்சன்டேஜ்ன்னா அதுக்குள்ள சார்ஜ்ஜர்லா எடுக்கணும் அப்டின்னு சொன்னாங்க நா சொன்ன நீங்க அப்டிலாம் போடும் போது சொல்லலீயே செய்கூலி சேதார இல்லாம தான எடுத்துக்க முடியுச சொன்னீங்க அப்புடி சொன்னதுக்கப்புறோம் ஆர்கியுமெண்ட் பண்ணதுக்கப்புறோம் சரி நீங்க எடுத்துக்கோங்க ஆனா நெக்ஸ்ங டைம் வந்து இந்த மாரி கடையாது நாச்சோன்ன நீங்க கொடுக்குற ஸ்கீம்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க ஓரல்லா வாயில சொன்னாலா நா ஏத்துக்கிட மாட்டேன் அப்டின்னு சொன்னேன் இப்ப வந்து நறைய வந்து என்ன சொல்றது கடைகள்ல வந்து மாசோ மாசோம் கட்டி எடுக்குற அந்த ஆப்ஷன விட டிஜி கோல்டு ஆப் ஆப்பு அந்த அந்த ஆப்ஷன் வந்துச்சு அது நமக்கு ரொம்ப என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ம லெவன் மந்த் ஸ்கீம்ல போட்டோம்னா கண் கம்பல்சரி லெவன் மந்த் கட் இதான் நக எடுக்குணு அதுல நம்ப வந்து பாதியில கட்டிட்டு விட முடியாது ஆனா வந்து இந்த டிஜிஸ் டிஜி கோல்டு ஆப் என்னென்னா நமக்கு வந்து நம்ம இருக்கிற நேரத்த அமௌண்டா எடு கொஞ்ச கொஞ்சமா கெட்டி ஒரு ஒரு டைம் குடுத்துருப்பாங்க அதுக்குள்ள நம்ம எடுத்துலாம் இது வந்து கம்பல்சரி கெடையாது சரிங்ளா
இந்த ஸ்கீம் பத்தா சூப்பரா இருக்கு மேடம் இத பத்தி நா கேள்வி பட்டதே இல்ல மேம் நா நா இருந்து கேள்விப்பட்டதெல்லாம் இப்புடிதா கேள்விப்பட்ரு இது மாதிரி இருந்தா நா வந்து நறைய வாட்டி இந்த சீடாட்டம் போட் றதுல்ல வந்து ஒரு ஒரு வாட்டி ஒன் மந்த் கட்ட முடியாம இருக்கும் ஏனா சுச் சிசுவேஷன் வந்து எல்லாருக்குமே ஒரே ட்ரிப்பா இருக்குமா இருக்குற மாதிரி வராது ஒரு வாட்டி நல்லா ஓடும் ஒரு வாட்டி கையில காசு இருக்கும் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பிடல் செலவு வரும் இல்ல தேவயில்லாத அன்னெஸசரிஸ் செலவு வரும் ஏதாவது ஒரு செலவு வரதுதால கட்றதுக்கு கூட கொஞ்சோம் நம்ம வந்து அந்த மந்த் வந்து மிஸ் பண்ணிருப்போம் அதுக்கோம் சேத்து அடுத்த மாசோம் கட்ட போமோது அது பெரிய அமௌண்டா இருக்கும் போமோது ரொம்ப தலவலியாவே இருக்கும் நீங்க சொல்றது பாத்தா அது வந்து உன்னும் கொஞ்சோம் பெனிஃபிட்டா இருக்க மாதிரி இருக்கும் அவுங்க ஒரு டைமிங்க குடுத் வந்துருவாங்க அதுக்குள்ள வந்து நம்ம கட்டி முடிச்சிர்ணுங்கம் போது நம்மளுக்கு அதெல்லா ரொம்ப ரொம்ப யூஸ் ஃபுல்லாவு இருக்கு பரவால்ல
க்கு கைல எவ்ளோ நூறு நூறுவாலருந்து அந்த ஸ்கீம் வந்து நம்ம ஸ்டாட் பண்ணலா என்ன சொல்றதுன்னா நூறு ரூபா ஏரநூறுபா நம்ம கைல எவ்ளோ இருக்கோ அது ஒரு நாளைக்கி எத்தன டைம்னாலு வந்து அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலா அது வந்து எப்டி ஆட் ஆகும்னா நமக்கு வந்து கோல்டு இப்போ நூறு வாய்க்கு எத்தன கிராம் கோல்டோ மில்லி கணக்குல தா ஆட் ஆகு மில்லி கணக்கில வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சில்வர்லே இந்த ஸ்கிம் இருக்கு
சூப்பர் மேம் சூப்பர் சில்வர்லயு இருக்கு ஆனா இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தா ஜெம் என்ன சொல்றது டெய்லி இன்கம் எடுக்கறவுங்க அவங்கலா கூட நார்மலா இதெல்லா யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறே என்னக்குல்லா பாத்தீங்கன்னா கூட நல்ல இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கே இருக்கவங்களுக் கெல்லா நல்ல ஒரு பெனிபிட் நெனைக்கிறே சில்வருக்கே இருக்கானம் போது நம்ம சின்ன சின்னதா கொஞ்ச கொஞ்சமா போட்டு போட்டுக்றோ எவ்ளவோ சில்வர்ல இப்போ கோல்ட விட சில்வர் நெனைச்சே பாக்காத முன்னாடி அளவுக்கு ஓடுது
ஆனா நம்ம சொல்றோ சிஸ் ச சில்வர் போடணுன்ணு ஆனா நம்ம சில் சில்வரை வாங்கிட்டு ரிட்டர்ன் குடுக்கப் போம்போது அதோட வேல்யு ரொம்ப கம்மியா கேக்குறாங்க ஏன்னா நா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ரேனா ஏ பொண்ணுக்கு ஒரு வெள்ளி மளையல் எடுத்தே அது ரிட்டன் பண்ணு போது பா நம்ம எடுத் த ரேட்ட விட ரொம்ப கம்மி ஆனா சில்வர் ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்ப அப்ப இன்கிரீஸ் ஆனவுட அதோட கொஞ்சோ வேஸ்டேஜ் மட்டு எடுத்துக்கிட்டு அதோட அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் போடலா ஆனா அவங்க அப்டி போட மாட்டுக்காங்க என்ன பண்றாங்கன்னா பாதிக்கு பாதி குறைச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு ஐயோ நம்ம எடுக்கும்போது இவ்வளவு இருந்துது ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு அப்போ அதோட அளவு கூடி இருக்குன்னு நினைச்சு வந்தா ஆனா செல்வரோட வேல்யூ வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தா நம்ம வந்து புதுசா எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுக்கு போது சில்வர்ரோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி அதே இது நம்ம கோல்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கம் போது அன்னைய ரேட்டுக்கு வந்து இந்த கோல்டு எடுக்கிறாங்க
நீங்க சொல்றது பாத்தா இத நானு அனுபவிச்சிருக்கேன்ப்பா எப்டின்னா நானு வந்து கொலுசு வந்து நா கொஞ்சோ இந்த சில்வர்லா ஏறதுக்கு முன்னாடி நா வாங்குனே அப்போ ஒரு ரேட்டு் இருந்துச்சு சேரி ரேட்டை போட்டுட்டு இன்னொரு கொலுசு வாங்கலானுட்டு இப்ப ரீசெண்ட்டா தா போய் வாங்க போம் போது அடிமட் டத்துக்கு போச்சு அந்த கொலுசோட வெல அதுக்கு மேற்பட்டு நம்ம காச கொடுத்து நம்ம வாங்கறதுக்குள்ள போதுண்டான் ஆகுது இதுக்கு எதுக்கு இந்த வெள்ளிய வேற போ ட்டு இன்னோனு எடுக்கணு நிம்மதியா இருக்கம் போதே நம்ம காச சேர்த்து வச்சு புதுசாவே ஒரு கொலுசு வாங்காம போய்ர்லாம் அட்லீஸ்ட் அது கூட போட்டு எனக்கு அதல்லாம் இப்போ கொலுசு அதெல்லா கூட பெரிய ஐட்டோ அதா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இந்த ரிங்கு வில எவ்ளோ கம்மி இதுவா எடுத்ததுக்கு அதுக்கும் ரிங்குக்கு தேய் தேய்ன் தேய்ச்சு அதுல பாதிக்கு பாதி போட்டு சில்வர் ரிங்கு
நீங் சொல்ற மாரி நம்ம நீங்க இன்வெஸ்மெட் பண்ணணு நினைச்சீன்ன கோல்ட்ல இன்வெஸ்மெட் பண்ணுங்க சில்வர்ல்ல இன்வெட்மெண்ட் பண்ணாதிங்க சேரிங்களா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்டு சொன்னா கோல்டு தா கோல்டோட வெல வந்து குறையாது அதோட நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது வந்து நமக்கு நல்லா யூஸ் ஃபுல்லா தா இருக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு எதோ செலவு வேண்ணா உடனே நமக்கு தேவைய பேங்க்ல கொண்டு வந்து ஜொல்ஸ் அ வச்சு வச்சனா உடனே ஒரு மணிநேத்துல அமௌண்ட் கிடைச்சிருது ஆனா சில்வர் கொண்டு இப்படி வைக்க முடியாது நீங்க என்ன பண்ணுங்க இண்வஸ்மண்ட் பண்ணலா நறைய இந்த மாரி ஸ்கீம்ஸ் நறைய இருக்கு சரிங்களா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கோல்டு சரிங்களா
ரொம்ப நன்றி இப்ப உங்ககிட்ட பேசினதால எனக்கு வந்து இந்த மாரி ஸ்கீம்ஸ் எல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நா கோல்ட்லயே இன்வஸ்ட் பண்றே பா ரொம்ப தேங்க்ஸ் பா உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் பா பாய் பா
பாய்